ஆமா மதிய வணக்கம் தோழி நா பேசுறது தெளிவா கேக்குதுங்களா
ஆ கேக்குது சகோதரி நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதுங்களா
ஆஹ தெளிவா கேடக்குதுங்க தோழி சென்ற அழைப்புல பேசிட்டு இருந்தோ அத பத்தி அப்டியே தொடர்ந்து பேசுவோ தோழி
ஆ் பேசலா சகோதரி சொல்லுங்க
ஆ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி சுத்தி இருக்கிறவங்க எல்லா நம்ம சொந்தக்காரங்க அப்டிங்கும் போது ஒரு ஆள் வந்து உ உயர்ந்தா புடிக்காது ஒரு ஆல் இந்த பொருள் வாங்கிட்டா புடிக்காது ஒரு ஆள் கல்யாண பண்ணா பிடிக்காது ஒரு ஆள் கொழந்த பெத்துக்கிட்டா புடிக்காது இந்த மாரி இந்த போட்டி பொறாமை எல்லா இருக்கும் அந்த மாரி இருக்கும் போது இப்போ கொஞ்சோ வந்து மேரேஜ் தள்ளி போகுது அப்டின்னாலுமே அப்பவுமே வந்துட்டு என்ன இன்னும் அமையலையா இதுக்கெல்லா எங்க கல்யாண ஆகபோது அந்த மாரி பேச்சுகளு வந்து என் கணவர்ெல்லா வாங்கனது உண்டு இது இந்த மாரி நம்ம வந்து தொடர்ந்து கேக்கும்போது நம்ம மனசுல வந்து நொந்து போயிடு நம்ம பாசிட்டிவ் இதுல இருப்போ சரி நமக்கு எப்டியாவது நடக்கும் நமக்கு என்ன இவ்ளோ வயசா ஆய்ப்போச்சு அப்டின்னுறுப்பாங்க ஆனா இந்த மாரி சுத்தி முத்தி இருக்கிறவங்க இந்த மாரி கேட்க போது அதுவே வந்து ஒரு மன வருத்தமா இருக்கும் திருமணத்துக்கு முன்பு இதுங்கல்லா கொஞ்
பொறுத்த அப்டி இல்ல சகோதரி இத்தன பேர் வந்து கேக்குறாகன்னு சொல்றீங்கள அப்ப நீங்க என்ன தெரிமா பண்ணனு ஒரு தடவ திருப்பி ஒரு வார்த்த நீங்க கேட்டுக்கட்டுட்டிர்ங்க அந்த மேல் வந்து நம்மள பாத் வாய தெறக்காதுங்க கப்பு சிப்புன்னு வாயி மூடிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்துட்டு அது என்ன ஒரு பழக்க சகோதரி வந்துட்டு ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க வந்து நம தாழ்த்தி பேசக்கூடாது எப்டி நம்ம பேசக்கூடாது அவங்க வந்து மத்த கிட்ட நம்ம பேசும்போது நம்ம வீட்லய வந்து யாராவது இப்டி இருந்தா நம்ப அவங்க மத்தவங்க வந்து நம்பள சொல்லும் போது நமக்கு எப்டி இருக்கும் சகோதரி ஒருத்தங்கள வந்து நம்ம பாத்து இப்ப வந்து நம்மள பேசுற வாய்தா வந்து அவங்கள பேச எனக்கு எவள எவ்ள நாள் ஆக பொது சொல்லுங்க பாக்லா நீங்க
ஆமாங்க தோழி இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு வந்து இப்பதா ஏன்னா என் கணவர் வந்து திருமணத்துக்கு முன்பு அப்டி வந்து இது பண்ணாங்க கணவர் திருமண ஆகும் போது சொன்னாங்க இந்த மாரி இவருக்கு திருமண ஆறது வந்து புடிக்காது யாருக்குமே அப்டி இப்டினு சொல்லி சொன்னாங்க நா எல்லா மனசுல கேட்டு வச்சிருக்க ஆனா அவங்களுக்கு வந்து இப்ப படிச்ச பொண்ணு கெடச்சிருச்சு பரவால்லேயே அவனுக்கு திருமண ஆயிருச்சு அப்டிங்கறத எல்லாத்துக்கும் வைத்தெரிச்சலா இருக்கு சரின்னு சொல்ட்டு இப்ப வரைக்கும் இந்த மாரி எதுவும் நல்ல விஷய இல்லயா அப்டின்னு எய காதுப்பட வந்தது கெடையாது எங்க அத்தகிட்ட கேக்குறது வேணா உண்டு யாரையு எங்க
நீங்க வந்து காதல் திருமணம் இல்ல சகோதரி நீங்க வந்து காதல் திருமணமா இல்ல வீட்ல பாத்த
இல்ல வீட்ல பாத்த வீட்ல பாத்த பையன்தா தோழி
ஒகே சரிங்க சரிங்க சகோதரி உங்க மாமியார்ல எப்டி சகோதரி உங்க மாமியார்லா எப்டி சகோதரி நல்ல டைபுங்களா சகோதரி அவங்களா
தங்கமானவங்க தோழி அவங்களலா எதுமே சொல்ல முடியாது சுருக்கமா சொல்ணும்னா நா வீட்ல வந்து எந்த வேலையு பாக்க மாட்ட எல்லா வேலையும் அவங்கதா பாப்பாங்க அதிகபட்ச எனக்கு ப்ரீயா இருந்தானா நா ஒக்கார்ந்து வேலை இப்ப வீட்ல இருந்தே நா வேலைய பாக்ற அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தா அதிகபச்ச நா என்ன பண்ணுவன்னா பாத்ர கழுவ இரவு நேரங்கள அவங்க சமைக்கும் போது உதவுவ தா நா பண்ற வேலை இத்தனைக்கு அவங்களுக்கு வந்து இப்பதா ஆபரேஷன் பண்ணி ஒரு ஒரு வருஷ இருக்கும் ஆ ஏதோ குடல் இருக்கம்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அவ்ளோ தங்கமானவங்க தோழி எதுவுமே சொல்ல மாட்டாங்க இப்ப நா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா தனிய தா இருக்காங்க எங்க அம்மாவ நா பாக்ற னாலுமே எய கணவர் என்ன தனியா அனுப்ப மாட்டாரு அவரு கூட வந்துருவாரு சோ அந்தளவுக்கு ஒரு அந்யோன்யமு இருக்கு ஒரு இதுவு இருக்கு எங்க அத்தகிட்ட சொன்னாலு செரிப் போய்ட்டு மாமா அப்டினு வாரத்துக்கு நால் நாள் எ நா எங்கவீட்லதா கெடப்பே அந்த மாதிரி இருப்பே எசவானாலு நீ போயிட்டுவாமா அப்டி தங்கமானவங்க அங்க எங்களோட அங்க்குளு அத்தையு சோ அவுங்ள கொறையே சொல்ல முடியாது எங் கணவரு அப்டுதா எங் கணவருகிட்ட என்ன ஆனா மாமியார் கொடுமைய நா அத்தைகிட்ட அனுபவிக்க மாட்டே கணவருகிட்ட அடு அனுபவிக் த அந்த மாதிரி உ திட்டிகிட்டே இருந்தாரு எதாவ்து
சகோதிரி ஒங்கோ இல்ல ஒங்க கூடப் பெறந்தவங்க எத்தன பேரு சகோதிரி
அண்ணே ஒருத்தர்ருக்காருங்க தோழி
அவங்கரு கல்யாணோ ஆயிருச்சுங்ளா சவிப் வேல வேலைக்குப் போய்ட்ருக்காருங்ளா
இல்ல நாங்க எல்லாருமே இப்போ சின்ன வயசுதா எல்லாத்துக்குமே ஓ எனக்கு வந்து பாத்தீங்க இருவத்தஞ்சுகுள்ளதா வயிசு அவருக்கு ஒருந்து இருவத்தேழு இருவத்தெட்டுதா வயிசு
ஓ செரிங்க செரிங்க ஒங்க நீங்க வந்து காதல் திருமணமா சகோதிரி இல்ல அரேஞ்ச்சு மேரேஜுங்ளா
இல்ல அரேஞ்சி மேரேஜிதாப் தோழி முழுக்க முழுக்க வீட்ல பாத்து பண்ணதாம் ஆனா வந்து அவசர அவசரமா வந்து பண்ணோ ஆ ஆ சொந்தம் இல்லை சொந்தமில்ல ஆமா தோழி எனா எங்களுக்கு திருமணம் வந்து ஒ
ஞ்ச்சு மேரேஜூலிங்கிம்மோது இவ்ளோப் பெரிய புரிதலுங் இருக்கறதுங்கிறது ஒரு மிகப்பரிய விஷ்யந்தா சகோதரி என்னப் பொருத்
கண்டிப்பா இல்ல எங்க அம்மாவும் கேட்டாங்க எங்க அம்மாவுங் கேட்டாங்க எப் ப்டி நீ வந்து திருமணமாயி வெறு நான்கு மாதங்கள்தா ஆவுது இவ் கணவரப் பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வெச்சிருக்க சில விஷியங்கள்லா அவரு ஓப்பனா சொல்ல மாட்டாரு அவரு வந்து மறைமுகமாதாப் பேசற ஆளு அந்த மாரி இருக்கம்போதுச் கள் நானாப் பாத்து புரிஞ்சு இவ்வுரு எதா சொல்ல வராரு இவுருக்கு இதுப் புடிக்கல இது வாங்கணுனு ஆசப்பர்றாரு அதெல்லா சொன்னா எங்க அம்மாவுகு வந்துட்டு இவ்ளோ புரிஞ்சு வெச்சிருக்கியேப் பரவாலையே எனக்கு எங் கணவரப் புரிஞ்சிக்கறக்கு இருவத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்டிம்பாங்க எங்க அம்மா
ஓ செரிங்க செரிங்க சே பரவால எனா வந்து சகோதரி ஒவ்வொரு தங்களு வந்து ஒவ்வொரு மாரி சகோ ஒவ்வொருத்தங்கிட்டே நம்ம வந்து எந் எனப் பொறுத்த வரைக்கு சகோதிரி கணவன் மனைவியா இருக்கிற எல்லாருக் ப்மே வந்து எந்தளவுக்கு வந்து நம்ப இவ் அவுங்கள ஹெல்ப் பண்றோ உதவிப் பண்றோ அவரு என்னென் நமக்கு செய்றது அது முக்கியங் கெடையாது ஒரு புரிதல்தா சகோதரி வந்து ஒரு ஒரு உறவுக்கு வந்து ரொம்ப புனிதமானது நா நெனைக்கிறே வந்து
கண்டிப்பா ஆமா தோழி
புரிதலுங்கிறது இருந்தம்னா சகோதிரி அந்தப்ப அந்தப் புரிதல்னாலே வந்து நம்ம வாழ்க்க ஃபுல்லா நம்ம வந்து ஹாப்பியா இருப்போ ஏனா வந்து ஒருத்தங்க சண்டப் போர்றாங்க ஒ ஹன் கணவன் மனைவி உறவுக்குள்ள உறவுக்குள்ள வந்து சண்ட வருது அப்டினா வந்துட்டு அந்த எடத்துல வந்து காசோப் பணமோ அத வந்து நமக்கு வந்து திருப்திப்படுத்தாது ஒருப் புரிதல் இருந்துச்சுனா வந்து இப் நீயா நானா அப்டிங்கிற ஒரு ஈகோவா ஈகோ இல்லாம அந்த எடத்துல நம்ம வாழ்றதா சகோதரி முக்கியோன் சொல்லுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி அதுலியும் வந்து பாத்தீங்கனா எங்ளுக்கு பெருபாலும் சண்ட வந்துகிட்டேதா இருகு ஒரு இவ் இதுமுறை வந்து ஒரு பெரியச் சண்டையாச்சு அப்ப வந்து வீட்ல இருக்கறவங்ளுகு யாரோ ஃபோன் பண்ணி வீட்டுலக்கவுங்ள வர வெச்சு அந்த மாரி வந்து ஒரு சண்டையாச்சு ஆ அப்ப வந்து எ கணவர் என்ன சொல்ட்டாங்கன்னா மொதல் வாட்டி எங்க அம்மாகிட்ட நீங்க கூட்டிட்டேப் போயிருங்க அப்டின் சொல்லிச் சொல்ட்டாப்டி அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்னா நானு வந்துட் ரு நானு வர வரேன்ட்ருந்தே அதுக்கப்புறோ வந்துட்டு வேண்டா நீங்க விட்டுட்டு போங்க விட்டுட்டு போங்கன் சொல்லி சொன்னாரு அதுப்க்கப்புறோ கொஞ்ச நேர்த் த்தல் நாங்க சமாதானோ ஆயிட்டோ அழுது அப்டி நா ஆட்ட ஆ அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணே அதுக்கப்புறோ எங் கணவர் வந்து சொன்னாரு சேரி நம்போ வந்துட்டு இப்ப நீ சண்ட போட் ட்ட அப்புறோ எனக் ஃபோன் பண்ணாரு நா நெறைய வாட்டி அவுரு ஃபோன எடுக்ல கட் பண்ணி கட் பண்ணி வுட்டே வேலைக் போயிட்டாரு என்ன திட்டிட்டு அதுக்கப்புறோ வந்துட்டு நா சொன்னே அப்பறோ அவுரு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாரு இப்ப வந்து நீ அழுதுட்ருந்தேனா எப்டி உங்க அம்மா வீட்டுக் போறியா இல்ல அலுகாம இருந்தேனா வந்துட்டு நம்ப ஊட் ட்டிக்க போறோம் அடுத்த வாரம் இந்த ஞாயித்துக்கெழம அப்டின்னு சொல்லி சொன்னாரு அவருக்கு வந்து தெரியும் என்னோட வீக் பாயிண்ட் என்னன்னு அது சரி அப்ப நா ஊட்டிக்கே வரே அப்டின்ன செரி ஓகே நா அப்ப சமாதானம் ஆனதுதா சோ வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரு ஆனா வந்துட்டு அவருக்கு ரொம்ப அன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழம வேல முடிச்சு வந்தும் எங்க ஊர்ல வந்து நாங்க மூணு மண் நேரம் வந்து மேல ஏற்னோ மூணு மண் நேரம் போனாதா டிரவல் வந்து ஊட்டி போ முடியும் செரின்னு சொல்ட்டு அப்றம் இங்கருந்து வந்து அவர் வேலய முடிச்சுட்டு வந்தோம் அந்த வேலைய அழுப்புலயே இருந்தாரு செரின்ட்டு அப்டியே கெளம்பனும் கையோட கௌம்பி ஞாயித்துக்கழம அங்க ஸ்டே பண்ணி அதுக்கப்றம் ஞாயிற்றுக்கழமை காலைல சொந்தக்காரங்க ஒருத்தங்க அங்க இருக்காங்க அவுங்கள பாத்துட்டு அதுக்கப்றம் வந்து வந்தோம் அவரு வந்து வண்டியே ஓட்ட முடில கையெல்லாம் வா
க்கு வந்து இல்ல சகோதரி உங்க கணவருக்கு வந்து நீங்க வந்து ஊர் சுத்துலா சொன்னவுன்னே நீங்க வந்து ஸ்டாஃப் ஆயிடுவனு தெரிஞ்சு வச்சு காரு அந்த வீக் பாயிண்ட்டு தெரிஞ்சனாலதா வந்து நீங்க நீங்க வந்து கல்யாணத்துக்கு அப்றம் எந்தெந்த ஊருக்கு சகோதரி வந்து அதிகமா டிராாவல் பண்ணுவீங்க சொல் அனுபவங்கள்லாம் சொல் றீங்ளா
கண்டிப்பா அதல்லாம் நறைய இருக்குன்னு சொல்லி சொன்னா சொல்லிட்டே போலாம் நான் வந்து மொதல்ல எந்தெந்த ஊர்கள்ன்னு வந்து சொல்றேன் ஹனிமோனுக்கு வந்து பாத்திங்கன்னா மொதல்ல நாங்க போனது வந்து ஊட்டி ஊட்டியும் வந்து போயிருந்தோம் அதுக்கப்றம் ஊட்டிய தொடந்து வந்து இங்க வால்பாற ரெண்டு நாள் ரெண்டு இந்த ஹனிமூன் ப்ளான் பண்ணி போயிருந்தோ சோ வந்து திருமணமாயி ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சுதா நாங்க வந்து போனோம் அதுக்கப்றம் வந்து பாத்தீங்கனா அதே மாதத் வந்து மறுபடி ஊட்டி ஊட்டியே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறேழு வாட்டி நாங்க போயிருப்போம் தோழி
போன ஊருக்கே உங்களுக்கு போ இல்ல சகோதரி போன ஊருக்கே உங்களுக்கு திருப்பி திருப்ப போகும் போது உங்களுக்கு போர் அடிக்குல்ல போன ஊருக்கு இது அங்கென்ன இருக்கு வேற ஏதோ புது ஊருக்கு போணுங்ற உங்களுக்கு ஆச வந்து வரலீங்களா சகோதரி
இல்லல்லங்க தோழி ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நாங்க ஒரு வாட்டி ஊட்டிக்கு போனாலுமே ஊட்டில வந்து எல்லாடத்து சுத்தி பாக்க மாட்டோம் நாங்க போறதே வந்து அன் டைமு நா இரவு ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாரி ஊட்டிக்கு போவோம் அந்த நேரத்துல போய் ஸ்டே பண்ணி படுக்கறக்கே சரியா இருக்கும் அப்டி இருக்கும் போது நம்ம சுத்தி பாக்கறது காலில எந்ருச்சு ஒரு எடத்த தா சுத்தி பாக்க முடியு அ அப்றம் நா கீழ எறங்கி வரணும் அந்த மாரி நெறய இது போது சரி ஓ கே என்ன பண்றது அப்டின் சொல்ட்டு ஒரு எடத்த மட்டும் சுத்தி பாப்போம் ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒவ்வொரு எடத்த வந்து சுத்தி பாத்துட்டு வருவோ அந்க சிம்ஸ் பார்க்கு அப்டிங்கற ஒன்னு ஒ அது மட்டும் நாங்க சாய்ங்கால நேரத்துல வந்து சுத்தி பாக்க முடிஞ்சுது
சரிங்க சரி உங்க கணவர் என்ன சகோதரி வேலைக்கு போறாரு
என் கணவர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றாருத் தோழி பிஸுனஸும் பண்றாரு வேலைக்கும் போறாரு பிஸினஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மேனேஜ் பண்ணிக்குவாரு இவரு கீழ வேலையாட்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க வட மாநில பசங்க சோ அவங்க வந்து அது பாத்துக்குவாங்க சைட் ஒர்க் மாதிரிதான் தோழி அதனால சரின்னு அவரு பாத்துக்குவாரு அதுக்கப்றம் சரின்னு சொல்லிட்டு இப்ப வெளியவே போனாலும் அவரு பிசினஸு வேலைங்கும் போது ஆபீஸ்கு லீவ் சொல்லிட்லாம் பிஸ்னஸ்கு எப்டி லீவு் சொல்ல முடியும் இல்லங்ளா அதனால இவர் போன் பேச மானிட்டர் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாரு அதுக்கப்றம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல போயிருக்கோம் கொடைக்கானலுங்கும் போது நானு அம்மா அப்றம் என் கணவர் மூணு பேர் வந்து நாங்க கார்ல போயிருவோஅ அதுக்கப்றம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போயிர்க்கோம் மூணார் போயிர்க்கோம் மூணாார் வந்து சொல்ணும்னா இருசக்கர வாகனத்துலயே நாங்க இருக்க குடு
தெரிஞ்சு மூணார் நீங் கடைசி போனது அதுக்கப்புற மூணார் போறதுகான வாய்ப்பில்லைனு நெனைக்றே கேரளா பக்கதா பாதி ப்ளேசஸ் எக்சுவாலா வந்து இது டேமேஜ் ஆயிருச்சு சொன்னாங்களே சகோதரி
இல்ல தோழி மூணாறது மூணார் வந்து பாத்தீங்கன்னா அது அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் இது வரைக்கு நெறய ஊர்கள் சுத்திருக்காரு ஆனா மூணாருக்கு வந்தது இல்ல மூணார் சென்னை ரெண்டு எடத்துக்கு அவர் வந்ததுல்ல மத்த எல்லா எடத் துக்குமே அவர் வந்து போய்ட்டு வன்டார் என் கணவர் ஏனா எல்லா எடத்திலுமே அவர் வந்து வேல பாத்திர காரு இந்த காட்டு பகுதிய அந்த மாரி நெறைய எடோ அப்புற சேறுனு சொல்ட்டு இப்ப வந்துட்டு மூணாருல வந்து பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துலே வந்தோ இப்போ மே மாதத்துக்கு முன்னாடினு நெனக்கிறே அப்ப வந்து பாத்தீங்கன்னா இரு சசக்கர வாகனத்துலே வந்தோ அ இங்க இருந்து எங்க ஊர்ல இருந்து அங்க அஞ்சு மணி நேரோ ர அஞ்சு மணி நேரோ வர்ற அஞ்சு மணி நேரோ எ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லா சொல்லும் போது மூணாரு உக்காந்துட்டே போனாயா எப்டி டூவீலர்ல அப்டி போக முடியு அப்டி இப்டின்னாங்க இல்லையே அதெல்லா ஒக்காந்து நானு அவரு பேசி போனமேன்னு சொல்ட்டு ஆனா நாங்க போம்போது யானை பாத்தோ வரும்போது யானை கூட்டத்த பாத்தோ அது ஒரு நல்ல அனுபவமா இருந்துது காட்டுகுள்ள
ஆனா நீங்க சொன்ன மாரி வந்து இவ்ளோ எடத்த வந்து சுத்தி பாக்குறது வந்து ஒரு ஏன்ன வந்து இதெல்லா சுத்தி பாக்குபோது நீங்க நெனச்ச மாரி போட்டோஸ்ல்லா பாக்கு போது நமக்கு ஒரு அழகான வந்து தருணத்த வந்து நம்ம கிரேட் பண்ணன்னனு சொல்லுவாங்க வந்துட்டு நீங்க நெனைச்ச மாரி வந்துட்டு நீங்க பக்கத்துல எங்கியு போனாலு புடு சாலு நமக்கு இவ்ளோ பெரிய சந்தோஷோ வந்து குடுக்காத நீங்க இந்தந்த பிளேஸ் போவீங்கன்னு சொல்லுபோது எனக்கே வந்து சில சமயோ போகணுங்கற எண்ண தா எனக்கு வருது ஏன்னா நானுமே வந்து இந்த மாரி எடத்துக்கெல்லா வந்து போகணும்ன்னனு சொல்லி ரொம்ப ஆசைப்படிடுருக்கே சகோதரி ஆனா எனக்கு அதுக்கான வந்து நேரமோ சந்தர்ப்பமு எனக்கு வந்து அமைய ஏ தம்பி வேற இருக்கான கொழந்தை வச் ச்சுட்டு நம்ம எங்கயுமே நம்ம டிரவல் பண்ண முடியாது நம்மளால வந்துட்டு ஏன்னா கைக்குழந்தா அவன நம்ம த்து ஏன்னா வந்து நமக்கு நம்ம ரெண்டு பேரு தனியா போறது வேற கொழந்தையோட நம்ம போய் என்ஜாய் பண்றதுங்கிறது வேற கரெக் ங்க சகோதரி அது நம் நம்ம வந்து இனிமேல் பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து மழ கால வேற ஏன்னா வந்து வெயில் காலத்துலா வந்து நீங்க சொல்றமாரி ஊ ட்டி இந்த மூணாறு கொடைக்கானல் இந்த மாரி ஒரு பகுதிகள் எல்லா வந்து வெயில் காலத்துல தா போய் நம்ம சுத்த முடியு மழ காலத்துல வந்து நம்ம போகணுனு பாத்தம்னா அது நமக்கு ஒத்து வருறது ஏன்ன மழ பெயற டைம் வந்து கசகசன்னு இருக் அது ஊட்டில்லா ப வெயில் கால டைம் மட்டுதா நீங்க போனா மட்டுதா அது ஒரு அது ஒரு நல்லா இருக்கு ஏன்னா மழ டைம்ல வந்து போனீன்னா நமக்கு ஒத்து வறது செட் ஆகாது ஓ நீங்க சொன்ன மாரி வந்துட்டு போனா வந்து ஒரு எவ்வளவு ஒழுங்கான பிளேஸ் நம்ம பாக் முடியாது மிஞ்சி மிஞ்சிப் போன ஒரு எடோ ரெண்டு எடோ மட்டுதா அது தவிர வேற வேற எடத்தைல்லா நம்ம பார்க்க முடியாது சகோதரி அதனாலயே வந்துட்டு அதுக்கு அதுக்கு அதுக்கு அதுக்கு நேரத்துக்கு ஏத்த மாதிரி அதுக்கு எந்த மாதம் போனு எந்த மாதம் போனா நல்லா இருக்கூ அப்படிங்கிற மாதிரி போனமட்டூ தா நம்ம என்ஜாய் பண்ண முடியூ அந்த எடத்துலல்லா
கண்டிப்பா ஆமாங் தோழி இன்னெரு தொடர்புள நீங்க வரூ வீங்களா
ஆ ஓகே சகோதரி நன்றி
நன்றி நன்றிங்க தோழி நன்றி ம்